வணக்கம் எப்படி இருக்கீங்க
இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சாப் சாப்டாச்சு அங்க என்ன சமைல் பாப்பாக்கு என்ன செஞ்சு கொடுத்தருந்தீங்க
காலையில வந்துட்டு சேமியா செஞ்சு கொடுத்தேன் பாப்பாக்கு பையன் தம்பக்கும் ஆமா சாப்பாட்டுக்கு வெண்டைக்கா சாம்பாரும்
ஓகே சாம்பார்சா ஹான் தான் குடுத்து அனுப்பலாங்களா
ஆஹ் கொடுத்து அனுப்புலாம் அது கொஞ்சம் சாம்பார் நிறைய ஊத்தணும் ஃபர்ஸ்ட்டு சாம்பார் போட்டு பிசைவோல பிசைசு சாதமா வச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பார் அது மேல இன்னும் கொஞ்ச உத்தி குத்துன்னும் கொஞ்சம் கெட்டியா
கட்டி இல்லாம ஆயிடுது ஆஹ் இவனுக்கு கொடுத்தன பச்ச சாப்ட மாட்டறான் அதனால கேட்டேன் நீங்க எப்டி குடுக்குறீங்கன்னு
வெண்டக்கா சாதம் அந்த மாரி செஞ்சு குடுங்க இல்லாட்டி சாம்பார் இல்லாம பொரியல் மாரி பண்ணிட்டு அதுல சாப்ப
சாப்பாடு அப்பயும் தொட்டுக்க ஏதாச்சும் ஒண்ணு
இல்ல அதுன்னா கேரட்ஸ் சாதாம் அந்த மாரி தான வரும் கேரட் பொரியலுக்கு பல்லா அந்த பொரியலோட சாப்பாட மிக்ஸ் பண்ணிடுங்க நெய்யோட
சரி ஓகே அப்படிதான் குடுத்துட்டு இருக்கேன் வெண்டைக்காசாதம் புதுசா இருக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன்
ஆஹ் வெண்டக்கா சாதம் வெண்டக்கா நல்லா வனக்கி விட்டுருங்க வனக் க்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா சாதம் போட்டு அது கிளறி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் வெண்டக்கா பொரியல் பண்ணுவோம்ல அது மாரி
நல் நல்ல ஒரு சொல்லியிருக்கீங்க ந செய்முறைய சொல்லியிருக்கீங்க
உப்புமா செஞ்சி கொடுத்தா சாப் சாப்டுவாங்க இல்லாட்டினா சாப்பிட மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க ஈர்ப்பு இல்ல நானும் அதேதான் பிள்ளைங்களுக்கு குடுத்து விட்டு அதே தான் சாப்ட்டேன்
அப்புறம் வேல எதாச்சு பாத்துட்டு விட்டு இருக்கீங்களா
ஆஹ் இல்ல நா வீட்லதான் இருக்கேன் வேல தேடிட்டுதா இருக்க வீட்ல இருந்து பாக்க பாக்குற மாரி எதும் கெடைக்கல
கெடைக்கல உங்களுக்கு கெடச்சுதுன்னா எனக்கும் சொல்லுங்க எனக்கு கெடச்சதன்னா நான் உங்களுக்கு சொல்றேன்
ஆஹ் சரிங்க கண்டிப்பா சொல்றேன் வேற என்ன மாரி எல்லாம் நீங்க கொழந்தைங்களுக்கு செஞ்சு குடுப்பீங்க
ஆஹ் பன்னீர் போட்டு ஏதாச்சும் பிரியாணி மாரி
எது விரும்பி சாப்டுவாங்க தம்பிங்க
தம்பி வந்துட்டு அவன் மேகி சாப்டுவான் விரும்பி நூடுல்ஸு அதுதான் அதுதான் எது நல்லது இல்லையே அது மட்டு அந்தா சாப்டுவாரு அவரு
அதுலயே ஆனா இப்ப சிறுதானியங்க இதெல்லாம் இருக்
அதுதான் மில்ல அ அந்த சிறுதானியத்திலேயே நூடுல்ஸ் லாம் இப்போ விக்குது ஆஹ் அதுலயே இப்போ பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன்
அது பண்ணி பாருங்க அத அவங்க விரும்ப மாட்டாங்க இல்ல அதோட ருசி வந்து வேற மாதிரி இருக்கும் அது செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது கேக மாட்டாங்க இனிமேல்
கேட்கவே மாட்டாங்களா அப்படி இருந்தா கூட நம்மளுக்கு நல்லதுதானே கெட்டத சாப்பிடாம இருப்பாங்கள போ
ஆஹ் அதுதான் ஏன் பசங்களும் அப்படிதான் அவங்களும் அதான் விரும்புவாங்க கொஞ்சம் கொஞ்சம் நான் இன்னைக்கு அது மாரிதான் சிறுதானியத்துல ஒரு தடவை வாங்கி கொடுத்தேன் அந்த ரூசி அந்த அளவுக்கு இல்லாதனால அவங்களுக்கு பிடிக்கல அப்பயும் விரும்பி அதிகமா சாப்படுறவங்க கம்மியா சாப்பிட்டு
கம்மியா சாப்பிட்டு போயிட்டாங்களா
ம் என் எப்ப இருந்தாலு எதாது நம்ம வித்தியாசமா செஞ்சி குடுத்தாலு அவுங்க விரும்பி சாப்ணுல அதுக்க ஏத்த மாரி
ம் சஃப ச வேல இல்லாத டைம்ல எல்லா என்ன பண்ணுவீங்க நீங்க எதாச்சு புதுசா சமைச்சி ட்ரை ப பண்ணி பாப்பீங்களா இல்ல பாட்டுங்க எதாச்சு கேப்பீங்களா உங்களுக்கு
பாட்டு கேக்கறது அந்த மாரி பிடிக்கு படம் பார்க் ரொம்ப புடிக்குனர்
படம் பாக்க நம்ம தமிழ்நாட்ட சேர்ந்த படத்தை பாப்பீங்களா
புதுப்படமும் பாப்பேன் பழைய படங்கள் அந்த விஸ் பூ அந்த மாரி இருக்கிற அந்த மாரி படங்கள் எனக்கு ரொம்ப புடிக்கு அதெல்லா நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப் இப்ப வந்தது தானே அதனால எனக்கு
ஆமா அவுர் நடிச்ச எல்லா படமும் எத்தினி வாட்டி பாத்தாலு
ஆ அந்த மாரி அவரோட படத்தை கொஞ்ச லிஸ்ட் வெச்சி அதுல செலக்ட் பண்ணி பாப்பே அது கொஞ்ஜோ எனக்கு ஆர்வம்வரும் இப்ப அது மாரி ஒரு சில நடிகர்கள் இருக்காங்க அவுங்களோட லிஸ்ட் வெச்சி அவுங்க அவுங்களோட பழைய படங்கள்ள எடுத்து பாப்பே
மனசுக்கு கொஞ்சே நல்லா இருக்கு இல்லையா இப் இப்போ இருக்கற தொடர்ல வந்துட்டு இது பாப்பிங்க நீங்க
அம் தொடர்
வலைத்தளைங்கள நெறைய நெறைய இதா இருக்குங் இல்லயா அதுல எதாச்சு உங்களுக்கு புடிக்குங்களா
இது விஜய் அந்த தொடர்ல வந்து எல்லாமே நல்லா தா இருக்கு அதுல வந்துட்டு நா வர எல்லாமே பாத்துட்டு தா வரே இப்ப இப்ப சமீபமா வர்றது எல்லாமே பாத்துட்டு தா வரேன்
ஆ நா நம்ம நம்ம நா நம் நம்ம இது தமில்ல எதுமே பாக்குறதே இல்ல இப்போ எல்லா கொரியா சேர்ந்த கொரியா மொழியை சேர்ந்ததா போயிடுச்சு
ஓ அத பாத்துட்டு இருக்கீங்களா பரவாயில்ல பரவாயில்ல அதுவும்க்கு சிறு வித்தியாசமா இருக்கும்
இருக்குது தமிழ்லும் இருக்கு
தமிழ்ல அந்த மொழிபெயர்ப்பு பண்ணது ப
ஆமா மொழி்பெயர்ப்பு பண்ணது பாத்தா அதுநல்லா இருக்கு புதுசா இருக்கா நேரம் போறது தெரிய மாட்டேங்கு இது
ஆமா அது கொஞ்சம் இன்னும் நல்லாவும் இருக்கும் வித்தியாசமா நம்ம எப்பயுமே ஒரே இது மாரி பாத்த நம்ம படங்கள் பாத்ததுக்கு அது
அது பாத்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதனால அப்டியே நேரம் போகுது நானும் வேல தேடிட்டு இருக்கேன் எங்க கெடைக்குது
ஆமா வீட்டுல கொழந்தைய பாத்துக்கு ஆள் இருக்காங்களா இல்ல நீங்க தான் பாத்துக்கணுமா
அம்மா இருக்காங்க நானும் அம்மா சேர்ந்து பாத்துப்போம் அதனா ஸ்கூலுக்கு போறாங்க மதியானம் ரெண்டரை மணிக்கு விடுவாங்க வந்தது தூங்கிடுவாரு
செரி செரி இப்ப நீங்க அலுவலகத்துக்கே போலாமே விட்டுட்டு
நான கொஞ்சம் கிராமத்துல இருக்கேனா இப்போ இங்க வந்து இப்போ நகரத்துக்கு போறதுக்கு இல்லனால எப்மே ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகும் பஸ் வசதியும் இங் இல்ல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் இங்க பஸ்ஸு வரும்
முயற்சி பண்ணிட்டே இருங்க ஏதாவது ஒரு வேல கண்டிப்ப
கண்டிப்பா கெடைக்கும் அதான் நீங்க சொல்ற சொல்லிருக்கீங்க இல்லயா நம்பலாம்
ஆ கண்டிப்பா சொல்றேன் கெடச்சதுன்னா சொல்லு மத்தியானத்துக்கு நீங்க என்ன ரெடி பண்ணி குடுத்தீங்க உங்க பையனுக்கு
அது காய் போட்ட சாதம் தான் குடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அவிச்ச முட்ட குடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு பதில்லா பொடி மாசு மாரி பண்ணி கொடுத்துட்டு காய் போட்ட சாதம் கொடுத்தமச்சோம் எங்களுக்கு ரசமும் கருவாடு தொக்கும் செஞ்சிருக்காங்க
சரி சரி நீங்க அத அதிகமா மாமிசம் விரும்பி சாப்பிடுவிங்களோ
ஆமா
அதுல உங்களுக்கு புடிச்சது
இதுல பிடிச்சது எனக்கு ஆட்டு இரைச்சி ரொம்ப பிடிக்கும்
போ
கோழி இரைச்சு பிடிக்கும் எனக்கு அசைவம்னாலே பிடிக்கும்
பரவால அதுல வித்தியாச வித்தியாசமா செஞ்சுச்சு சாப்பிடுவீங்களா
ஆமா ஆஹ் அதுதான் வேலயே ச ஆமா ஏதாச்சும் புதுசா இருந்துதுன்னா அத வந்துட்டு பண்ணி பாத்துட்டு சாப்பிட்டு
அத உங்க பையன் விரும்பி சாப்பிடுவாங்களா
அது சாப்பிடுவாங்க அதுவும் அதுவும் சொல்றதுக்கு இல்ல அவன் சாப்பறதுனாலே அவனுக்கு என்ன பிரச்சனன்னு தெரில
செரி செ இந்த பூச்சி மாத்திர அந்த மாரி எல்லாம் குடுத்துப்பான் பாக்கலாம்ல மருந்து அந்த மாரி
அது குடுக்கலாங்க இப்போ நாலு வயச ஆவுது குடுக்கலாங்களா
அதெல்லாம் குடுக்கலாம் மருத்துவத்தை கேட்டுட்டு நீங்க குடுத்தீங்கன்னா அவங்க பசி எடுக்க மாட்டீங்கதுன்னா அதுக்கு ஒரு மருந்து மாரி குடுப்பாங்க அது குடுத்தீங்கன்னா பசி எடுக்க ஆரம்பிச்சிரும் ஒரு சில கொழந்தைங்களுக்கு புழு வயித்துல அந்த மாரி நெறைய இருந்தாலும் அவங்களுக்கு பசி இருக்கு
அப்டிதான் இருக்கும் இவ பல்லு கடிக்கிறான் நைட்ல அதுதான் சொன்னாங்க அம்மாவும் நான் மருத்துவர்கிட்ட தான் கூட்டு போய் பாக்கணும் ஃபர்ஸ்
அதுதான் அது குடுத்தீங்கன்னா அது குடுப்பாங்க அது ஆறு மாசத்துக்கு ஒருக்க அந்த மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஆ ஒரு தடவ சாப்பிட்டா போகாது புழு புழுங்கிறது வந்து எல்லா இதுலயும் பரவுறதுதா
ஆஹ் அது வயித்துக்குள்ளேயே அது இருக்கு இருக்கும் ஆமா ஆமா ஆமா நம்ம என்ன தொடுறோமோ அதுல இருந்து வரும்
ஆமா நம்மளும் பராமரிப்பா சுத்தமா இருக்கணும் கை நகங்கள் எல்லாம் நம்ம நம்மளுமே கிளீன் பண்ண வக்கணும் ஏன்னா நம்மளுமே ஊட்டி விடுறோம் வக்கிறோல அதனால நம்மளுமே பாதுகாப்பாதான் இருக்கணும் அதனால உங்களுக்கு மாத்திர குடுப்பாங்க பூச்சி மாத்தர அப்பிடியே யார் இது வந்து அரசு இதுல குடுப்பாங்க தனியார் இதுல அந்த மாரி குடுக்க மாட்டாங்க தம்பிக்கு மட் மட்டும் மறந்து குடுப்பாங்க நீங்க அத பயன்படுத்திக்கிலா
அப்போ நா அரசு இதுக்கு போறது எனக்கு கொஞ்ச நல்லதுன் சொல்றீங்க
அதுல ஆஹ் அதுலனா நீங்க அங்கன்வாடியில பதிவு பண்ணிருந்தீங்கன்னா அங்க போனீங்கன்னா உங்குளுக்கு இலவசமாவே குடுப்பாங்க மாத்தர ஒரு மாத்தரையே குடுப்பாங்க அது தம்பியோட வயச பாத்துட்டு எவ்ளோ அரை மாத்திரையே குடுக்குலாமா இல்ல காவாசி குடுக்குலாமா அப்டின் சொல்லுவாங் ஆமா அது மாத்திரையா இருக்கு அப்ப நம்ம குடும்பத்துக்கே குடுப்பாங்க அவுங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அது அத்தனை பேரு அன்னைக்கு எடுத்துக்குற மாரி குடுப் பாங்க எல்லாரு போடுற மாரி அஹ் தனியார் இதுல போனீங்கன்னா தம்பிக்கு மட்டு இது தண்ணியா இருக்கும்குளா அந்த மாரி குடுப்பாங்க சேர் இது மாரி மருந்து ஆஹ மருந்து மாரி இருக்கு ரெண்டு பேரு எத குடுத்தாலு ஒன்னு பிரச் சின்னதுல
சேரி நீங்க சொன்னதுக்கு போயிட்டு பண்ணி பாக்கணும் முதல அப்ப யாச்சும் அவுங் சாப்புறாங்கிளான்ட்டு நா சொல்ற உங்க கிட்ட
சாப்பிடுவாங்க நம்ம வித்தியாசமா செஞ்சு குடுக்குறோ பஸ்ட்டு அவுங்களுக்கு ஆர்வத்தை தூண்டணுல சாப்பிடறதுல ஓடி ஆடி விளாட ஆரம்பிச் ட்டாங்குன்னா அவுங்க ஆரவ்
சாப்புர்றாங்க அதுதா இப்பதா கொஞ்ச ஓ ஓடுறான் ஓடியாரா வெளியய்
பக்கத்துல எங்கியாவது உடற்பயிற்சி அந்த பார்க் அந்த மாரி இருந்தாகுன்னா அங்க கூட்டிட்டு பேயிட்
இங்க பூங்கா எதுமே இல்லங்க இங்க பூங்காவே இல்ல இது கிராமோ ஆஹ் இது கிராமோன்றதுனால அந்த மாரி எதுவுமே இல் இல்லியா இங்க பக்கத்துல பசங்க இருக்காங்க இங்க வந்ததுல இருந்தா கொஞ்ச ஓடி ஆடி விளாட்றான் ஆமா
பீன்னாங்கு ஆப் ட்ற சாப்புட ஆரம்பிச்சிருவாங்க தானா சேரி உங்களு தகவல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா வேணு ஏதாவுது
ஆஹ் அரோ நா மறுபடியும் கூப்புடுறே உங்களுக் உங்கிட்ட இப்ப பேசுனது சந்தோஷ்மா இருந்துச் நன்றி